இருக்கேன்
நானா சும்மா இப்போ தா டீ போட்டு குடிச்சிட்டு அப்டியே ஃபோன ஸ்க்ரேல் பண்ணிட்டுருக்கே நீ என்ன பண்ணிட்டுருக்கே
நானு அதேதா இப்பத ஒரு படம் பாத்து முடிச்சே அத உனக்கு கால் பண்ணலானு தோணுச்சு
அடடே நல்ல டைமிங்கா இருக்கு எனக்கு சினிமா பத்தி பேசணு போலத இருந்துச்சு என்ன படோ
ஆ வந்து ஒரு ஃபேமிலி டிராமா மாரி பட பாத்தே ரொம்ப ஸ்லோவா போச்சு ஆனா சீ ச கொஞ்சோ சீன்ஸ்ல்லா நல்லா இருந்துச்சு
அந்த மாரி பட சம்டைம்ஸ் போரிங்கா தா இருக்கு ஆனா கிளைமேக்ஸ்ல பாத்தீன்னா நல்லாருக்கு நல்லா பீலிங்கா இருக்கு
அதா ஆரம்பத்துலே இரு ஆரம்பத்துலே இருந்தே படம் அப்டிதா போச்சு செகண்ட் ஹாப் நல்லா இருந்துச்சு
தேட்டர்ல பாத்த
வீட்லத தேட்டரு போறதுக்கு இப்போ டிக்கெட் ரேட்லா பாத்தாலே ரொம்ப பயமா இருக்கு
ஆமா ஆமா பாப்கான் வாங்குறது பாத்தா பாதி லோன் கட்டுற மாரி ஆயிடு நம்மளுக்கு அவ்ளோ ரேட்டு பாப்கான்ல இல்ல
சரியா சொன்னப்போ ஒரு பாப்கானு ஒரு கூல் டிரிங்க்ஸ் வாங்கனா பாதி பட்ஜெட் போயிடு
அதனாலத நா தேட்டர் பக்க போறதே இல்ல வீட்லயே பாத்துடுறே படத்த எல்லா
அதெல்லா செக்கி்ங்ல புடிச்சிருவாங்கல்ல செல டைம் நம்ம சாப்பாடுலா வீட்ல இருந்து எடுத்துட்டு போனாலுமே
ஆமா ஆமா எடுத்துட்டு போக கூடாது தா சினிமாவுக்கு போறதே ஒரு அவுட்டிங் மாதிரி ஃபீல் இல்லையா அதுக்காக தா சொல்றே
ம் ம் ம் ஆனா செல பேர் பாத்தேனு வச்சுக்கேயே பேக் ஃபுல்லா ஸ்நாக்ஸ்லா கொண்டு போயிறாங்க தெரியுமா
ஆமா கரெக்ட் தா பெரிய ஸ்கிரீனு சவுண்டு் மக்கள் ரியாக்க்ஷன் எல்லா சேர்ந்து ஒரு எக்ஸ்பிரெஷன் வீட்டுல அப்டி இல்லல அதனால ஒரு ஏதோ ஒரு ட்ரிப் போற மாரி நல்லா ஜாலியா போறாங்க
ஆமா ஆமா ஜாலியாதா இருக்கு
இந்த காமெடி சீனு வந்துச்சு ஆ நானு அதா சொல்ல வரே
காமெடி சீன் வந்தாலே தேட்டர் எல்லா சிரிச்சுட்டு செம ஃபன்னியா இருக்குலே
ஆமா ரீசெண்டா நீ காமெடி படம் பாத்தியா நானு அதா பாத்தே அதனாலதா அத சொல்ல வந்தே சில சீன்ஸ் தனியா பாத்தா சாதாரணமா இருக்கு கரவுடு கூட்ட எல்லா பாத்து கூட சேர்ந்து பாக்கு போது நல்லா ஒரு செம ஃபன்னா இருக்கு
ஆமா ஆமா செம ஃபன் தா நீ ஹாரர் படம் பாத்தா பயப்புடுவியா என்ன
நா வெள்ல போல்டா இருப்பே ஆனா இரவுனு இல்ல நைட்ல தா பாத்தேன்னு வச்சுக்குயே போயிட்டு பாத்ரூம்ல போன கூட ஒரு மா பயமா இருக்கு எனக்கு அந்த மாதிரி ஒரு இது கேரக்
நான் கூட அதேதா படம் பாக்கு போது இதெல்லா ஃபேக் அப்டின்னு சொல்லுவோ ஆனா தூங்கு போது எல்லானு நமக்கு மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கும்ல
கனவுல வரு ஆமா ஒரு தடுவ அப்டித்த நானு பாத்துட்டு வந்து நிழல் ஃபேன் நிழல பாத்துட்டு பயந்து அலறி அடிச்சு ஓடி வந்துட்டே வெள்லே
ம் நா ஒரு நாள் கிச்சன் வெஸில் இருந்துச்சு பாரு பாத்தரோலா சமச்சிட்டே இருந்தே திடீர்னு பாத்தா கீழே விழுந்துருச்சு நா கூட பேய்யே நெனச்சு பயந்துட்டே பாத்தா பின்னாடி ஒரு பூனை
செம காமெடி சினிமா நம்ம மைண்ட் ரொம்ப எப்டியோ எஃபெக்ட் ஆயிடும்ல
ஆமா ஆமா செல மோட்டிவேஷன் படம்லா பாத்தாலுமே நம்ம லைஃப்ல நடக்கற மாரியேலா தோணு அப்டி இல்ல செட் ஆகப் செட் பண்ணு போல இருக்கும்
ஆமா அதே மாரி எமோஷனல் படம் பார்த்தா ரெண்டு நாள் சோகமாவே இருப்போ அப்டி
ஆமா அத விட அந்த பேக் கிரவுண்ட் மியூசிக் குடுப்பாங்கபாறே நமக்கு அந்த ஸ்டோரியே மறந்தாலு அந்த மியூசிக் மறக்கவே மறக்காது நமக்கு எப்பமே
ஆமா பேக்கிரவுண்ட்ஸ் ஸ்கோர் தீ மியூசிக் அது எப்பமே போ மியூசிக்ன்றது அத போட்டுட்டே இருப்பாங்கல்ல படம் மியூசிக்ன்றது ஃபோன்ல பாட்டுல அப்டி இப்டி எதாது வந்துட்டே இருக்கு அந்த மியூசிக் அதனால நம்பளுக்கு அப்டியே தா இருக்கு நெனைவர்ல
ஆமா கரெக்டா சொன்ன சைலன்டா ஒரு சீன் வந்தா கூட அந்த சீன் வந்து பவர் ஃபுல்லா இருக்கு ரொம்ப
ம் நீ எது ரொம்ப அதிகமா விரும்பி பாப்ப
நா வந்து காமெடி மூவி திரில்லர் மூவி ரெண்டுமே பாப்பே ரொம்ப எங்கேஜிங்கா இருக்கும்ல அது நீ எத பாப்ப
நா திரில்லர் தா ரொம்ப பாப்பே ஏனா சஸ்பன்ஸ் அடுத்து என்ன என்ன வருனு எனக்கு எப்பமே சின்னதுல இருந்து எனக்கு திரில்லர் மூவிதா ரொம்ப பிடிக்கு பாத்தாலு அதுதா பாப்பே இப்ப கூட ஆனா அந்த படத்துல இப்ப இருக்கான்னு தெரில
ஆமா ஆமா நா வந்து சில டைம்ல்லா ஹாஃப்ல பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி அப்டி பாத்துட்டு இருப்ப ஃபுல் படமே பாக்க மாட்ட எப்பேமே
ஆனா அது போரிங்கா இருக்கு அந்த மாதிரி உனக்கு கதை வந்து இன்ட்ரெஸ்டா போவாது ஃபுல் முழுசா பாத்ததா நல்லாருக்குமே
ஆமா ஆனா எனக்கு வந்து எப்டி தெரியுமா டக் டக் டக் அடுத்த அடுத்து அடுத்து அடுத்து போயிடுனு ஒரு ஒருநாள் ஜவ் மாரி படோ இழு இழுத்துட்டு போகுல அது மாரி என்னமோ எனக்கு புடிக்க மாட்டிக்குது
நம்ம இந்த சீரிஸ் பாக்க ஆரம்பிச்சா இன்னு மோசோ இன்னொரு எபிசோடு மட்டு சொல்ட்டு கதைய கட் பண்ணிடுவாங்க அடுத்தது நம்ம காலையில வந்து திரும்ப எந்ச்சு பாக்குற மாரி இருக்கு அந்த மாரி இருக்கு
அது நம்மளோ எல்லாரோட டிசீஸ் அது அடுத்து என்ன வரு அடுத்து என்ன வரு அப்டி சொல்லிட்டு
ஸ்ரீர்மிங் வந்த பிறகுதா வந்து மக்கள்ல்லா தேட்டர் போரத ரொம்ப கொறஞ்சுட்டாங்கல்ல
ஆமா கொஞ்சோ இருக்கு ஆனா வந்து இப்போ விஷுவல்ஸ்ல்லா இருக்குல நெறையா இந்த படத்துல அதனால வந்து கொஞ்சோ பேர் வந்து தேட்டருக்குமே போறாங்க தா போறவங்க போய்ட்டு இருக்காங்க
சில படல்லா மொபைல்ல பாத்தா இம்பேக்ட் வராது
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா நம்ம அந்த தேட்ருக்கு போறது அந்த சவுண்டு அந்த மியூசிக்கு லைட் எஃபெக்ட்லா செமையா இருக்கு அந்த பெரிய ஸ்க்ரீனல அவ்ளோ அழகா இருக்குல்ல அது
சினிமா இல்லாத வாழ்க்க கொஞ்சோ போரிங்காக தா இருக்கு போல இருக்கு இல்ல
ஆமா ஆமா கண்டிப்பா நமக்கு ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது ஒரு நல்ல படம் பாத்தா இருக்கு அப்டியே நமக் மூ மூடு ஃபுல்லாவே சேஞ் ஆகிடும்ல
கண்டிப்பாக சில டயலாக்கெலா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ் தரு
ஆமா ஒரு சில டைலாக் ல்லா அப்டியே நம்ம லைஃப் கூட கனெக்ட் ஆகு தெரியுமா
ம் ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா கரெக்ட் அதுவு ஓல்டு மூவிஸ்ல்லா அதுல அப்டிதா இருக்கு ஓல்டு மூவிஸ்ல்லா பாப்ப
ஆ கொஞ்சொ கொஞ்சொ பாப்பே அது ரொம்ப சிம்பப்ளிசிட்டியா அந்த கதைக்கு தா அவுங்க இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க தெரியுமா அந்த ஓல்டு மூவவிஸ்லல்லா
ஆமா இப்ப பாத்தீன் வச்சிக்கியே விஷுவல்ஸ் அதிகோ எமோஷனல்ஸ்சு கம்மினு நெனக்கிறே
ஆமா ஆமா கண்டிப்பா நீ சொல்றது கரெக்ட் தா சர்ச் பண்ணி பாத்தா நமக்கு நெறைய கன்டென்ட்ல வரும் படோ
எல்லா காலத்துலு நல்லா தா இருக்கு ஆனா அந்த காலம் படம் தா நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது
ஆமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட உக்காந்து பாத்து படல்லா அது வேற ஃபன் லெவல் தான அது
ஆ சின்ன வயசுல பாப்போ ஆமா எப்பயாச்சு ஒரு நாள் போடுவாங்க டிவி எல்லா பாத்து எப்பயாவது ஒரு நாள் தா போடுவாங்க
ஆமா அந்த படம் எல்லாரு நம்ம சேர்ந்து உடக்காந்து பாக்குபோது எவ்ளோ நல்லாருக்கு
ம் ஆமா ஆமா இந்த இன்டர்வுல எல்லாரு ரிவ்யூல்லா சொல்றாங்க தெரியுமா
ஆமா அது புரியல இது புரியலன்னனு செம்மையா இருக்கு
ஆமா சில பேர் கிளைமக்ஸ் வந்து முன்னாடியே சொல்லி ஸ்பாயில் பண்ணிடுவாங்க முன்னாடி சொல்லிடுவாங்க அந்த மாதிரி
அந்த மாதிரி ஃப்ரெண்ஸ்வோட படம் பாக்கலனுச்சக்கோ அந்த இண்ட்ரஸ்டே போயிடும் அவங்களாம் ரொம்ப டேஞ்சரஸ்
ஆமா ஆமா ஆமா ஒரு நாள் படம் பாத்துட்டு வெளிய வந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருக்குல
ஆமா நம்ம சில நேர ரோட்ல எல்லா நடந்து போயிட்டே இந்த கதய பத்தில்லா டிஸ்கஸ் பண்ணுவோல்ல
அதான் சினிமாவோட மேஜிக் ரெண்டு மணி நேரம் வேற உலகத்துக்கே போய் கூட்டுன்னு போயிடு
ஆமா ஆமா கண்டிப்பா ஆனா நா வந்து என்ன தெரியம பண்ணுவேன் லேட் நைட் எல்லா வந்து பேய் படம் பாக்கவே மாட்ட
ம் ஆ நானும் பாப்பேன் எனக்கு பாக்கணும்னு ஆசையாக இருக்கு பார்ப்பேன் பகல் பாத்தாலும் நைட் பாத்தாலும் நைட்டில வந்து நம்மளுக்கு அது வந்து கனவுளையோ சரி அது நிழல் நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கு வெளியில வேற எங்கேயா சத்தம் போட்டா கூட நா இங்க பயந்துடுவ ஓடி வந்துடுவ உள்ள அந்த ஜனல் மட்டு மேயினா ஓப்பனே பண்ணி வைக்க மாட்டே அந்த மாரி டைம்ல நான்
ஆமா ஆமா கரெக்ட் அந்த ஷேடோ பாத்தாலே அப்டே நம்ம அந்த படத்துல பார்த்ததெல்லா நம்ம கூட ரியல் லைஃப்ல நடக்கற மாரியே இருக்கும்ல
அதெல்லா இல்ல பொயி தா நா நெனைப்பே நெனச்சிட்டுதா அதெல்லா ஒண்ணு இல்ல அப்டின்னுவே அ எனக்கு இந்த இருட்டு பகல்ல கூட எனக்கு அ தெரியாது இருட்டுல கண்டிப்பா அந்த பயம் எப்படியாச்சு வந்துடு வெளிலயே நா போமாட்ட ம் கதவ துறக்கறது கூட காத்து கதவ தொறந்தும்னா அந்த காத்த அடிச்சா கூட எனக்கு பயம் வரும் ஆனா
எனக்கு செல நேரம் அந்த மியூசிக் லா அப்டியே காதுல கேக்குற மாரியே இருக்கு தெரியுமா சவுண்ட்லா
ஆமா ஆமா எனக்கு அப்டிதா ஏன்னா அங்க எஃபெக்டே அந்த மியூசிக் தா படம் என்னமோ இருந்தா கூட அந்த சவுண்டோட எஃபெக்ட் டு பயமே அது சொல்றனே தியட்டர் எஃபெக்ட் வேறதா
ஆமா என்ன ஆனா காசு தா நமக்கு தேட்டருக்கு போனா நெறைய தேவப்படு
ம் ஆமா என்னன்னா தேட்டருக்கு போயிட்டு வரும்போது தேட்டர் எப்பவுமே போன நைட்டில போனா தா நல்லாருக்கு இந்த மாரிலா பேய் படலா ஹாரர் அதெல்லா பாத்தீங்கன்னா நைட்ல போனதா நல்லா இருக்கு திரும்பி வருபோது பயமா இருக்கு அந்த காலத்தில நெறைய கேள்விப்பட்டிருக்கு திரும்பி வரும்போது அது வந்து பயத்தில இறந்துடுவாங்க அந்தல மார்ல நெறைய கேள்விப்பட்டிருக்கே அப்ப ரொம்ப பழயகாலத்துல அந்தமாரி கேள்விப்பட்டிருக பேய் படம் பார்த்துட்டு வரும்போது அது உண்மையான பேயினு சொல்லி சொல்லுவாங்க அவங்க பயத்தில அந்த மாரி இறந்துடுவாங்க ஆனா என்ன வந்து பேய்யடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி அந்த காலத்துல படிக்காத
புளிய மரத்துக்கு கீழே தூங்குனா பேய் அடிச்சிச்சு சொல்லுவாங்கல்ல அதுமே ஆக்சுவலா அந்த ஆக்சிஜன் லெவல் கிடைக்காதுந்தன்னே இறந்துருவாங்க அவங்க
அதா சயின்டிபிக் ரீசன் தா ஆனா எல்லா வந்து அந்த மாரி சொல்லுவாங்க
ஓ பேயினு சொல்லி பயமுடுத்தி விடுறாங்க
ம் அந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு பேய் நம்ம சினிமா கட்டறது அப்டியே பேய் கதைக்கு போயிட்டோ ஏ ஏன்னா ஏன்னா அந்த மாரி உன் அந்த மாரி நம்ம மக்கள் அந்த மாரி இருக்காங்க ஏதோ படத்த பாத்துட்டு உண் உண்ம உண்ம அப்டினுட்டு படத்த பாத்து சில பேர் உண்மையாலே நடந்துக்கறாங்க தெரியுமா
ஆமாமா கரெக்டா சொல்லிட்டீங்க
அதனால தா படோ வந்து கொஞ்சோ அடிக்ட் ஆக கூடாது சும்மா ஒரு என்டர்டைம் பாத்தோமா விட்டோமா அப்டின் இருக்கு அத பாத்துட்டு அத ரியல் கேரக்ட்ரா மாறிட்றாங்க
ஆ செல பேர்லா இந்த சைக்கோ கேரக்டர்ஸ்லா வந்து அந்த இந்த படத்த பாத்தாம் பண்ணே அது மாரில்லாமே நறைய பேர்
ஐயோ நறைய பேரு எல்லாமே ஆ ஆமாமா சைக்கோமாடுலா எல்லா ம் அது ஒவ்வொர்த்தரோட சைக்காலாஜி அந்த மாதிரி இதுவா இருக்கு ஜஸ்டு பாத்துட்டு விட்டுணு
ம்
மியூசிக்ஸ்லா‌ எப்டி கேப்பியா
ஆ இன்ன எனக்கு அப்டியே இந்த மெலோடி மியூசிக்ல்லா ரொம்ப புடிக்கு அப்டியே சைலெண்டா இருக்கும்போது கேட்டுட்டே இர்க்க அவ்ளோ நல்லாருக்கு
கு அதேதா எனக்கு நல்லாதா இருக்கு சம்டைம்ஸ் தா நானு வந்து இந்த ஜாலி சாங்ஸ் அந்த மாரி ஏதா கேப் பே லவ் சாங்ஸ் அந்த மாரி எதாத் கேப்பே பட்டு மெலோடிஸ்தா எனக் ரொம் எனக்கு ரொம்ப புடிக்கு நைட்ல வந்து இன்னு மெலோடி சாங்ஸ்ல்லா கேட்டுடே கேட்டே தூங்கிடுவே நானு அப்டே
டா சொல்ட்டீங்க நானு அதே மாரிதா
ஏனா அது நம்ப அப்ப வந்ததுல்லீங்ளா அப்பதலந்து நம்புளுக்ல அந்த பழ்ய இப்ப இருக்கிற பசங்கள்லா எனக் தெரில அந்த மாதிர்ல்லா ம் கேட்டு தூங்குவோல மியூசிக் அடிக்டான் தெரில இப்பதா ஷார்ட்ஸ்ஸு ஷார்ட்ஸுனு அப்டியே பண்ணிட்டே போறாங்கள்ள
ஆமாமா இப்ப ஃபுல்லா ஷாட்ஸ் தா எல்லா போக போக சினிமா தேட்ரே இல்லாம போயிடுமாட்ருக்கு
ஃபுல்ல இப்பயு மோஸ்ட்லி யாருலா சினிமா நாங்களா சினிமாக் போய் பல வர்ஷ ஆகுது நாங்ளா போறதில்ல ரொம்பலா போமாட் டோம் அதா போன்லே எல்லா வந்திட்து கேட்டா நாளைக்கு ரிலீஸ் பண்ண படம் போ நாலன்னைக் வந்துர்து இப்ப அந்த மாரி இருக்கும்போது தேட்ரோட இது குறைஞ்சிருது
ம் கர்டா சொல்ட்டீங்க
நெக்ஸ்ட்டு எதா போவ ஐடியா இருக்கா தியேட்ருக்கு
போணு ஆனா உண்மையா பட்ஜெட் நென்ச்சா பயமா இருக்கு தேட்ரு பக்கம் போலாமா வேணாமான்ட்டு
ஆமா இப்பலா பசங்களுக் கூட பீ இது இருக்கோ
ஆமா உண்டு உண்டு தண்ணி கூட எடுத்துட்டு போவ் கூடாது சொல்றாங்க நம்ம எடுத்துட் போறது குட்டிகுட்டி கொழந்தைங்க தண்ணி கூட நீங்க எடுத்துட்டு போ கூடாது அங்கதா வாங்ணுன் சொன்னா இன்ன பண்றது
அது ஏனா அவுங்ளுக்கு அங்க வருமான இருக்குணுல அதனால அந்த மாதிரி
ம் கரட்
திரும்பவு வர்தில்ல
ம் ம்
செரி பாக்கிலா செரி இந்த பேச்னா அப்டியே பேசிக்கிட்டே போய்ட்லா போல இருக்கு சினிமா பத்தி எது தெரியில செரி இன்னு கொஞ்ச வேல இருக்கு நா கால் நாளைக் பண்றே ஓகேங்களா
ஆ ஓகே பாய்
பை பை